சரி
கேக்குதா ப்ரோ
ப்ரோ வணக்கம்
வணக்கம் கேக்குதா
கேக்குது ஒங்ளுக் கேக்குதா
கேக்குது நல்லார்க்கீங்களா
நல்லார்க்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே பயணம் ட்ராவல்ஸ் வச்சி பேசலாமா
ஆ பேசலாமே ஃப்ரோ
ஓகே ஓகே ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே ப்ரோ
ஓகே ஓகே ஓகே எதாச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவலு அந்த மாரி நீங்க எதா வச்சிர்க்கீங்ளா
ஆ இருக்கு ப்ரோ ஆ அடிக்கடி ன்னு கொஞ்ச ட்ராவல் பண்ணிட்டே தா இருப்பே எனக்கு அது
ஓகே ம் ம் ம் ஓகே ஓகே ட்ராவல்னா சோலோவா இல்ல குரூப் ட்ராவல் மாரியா
குரூப் ட்ராவல் தா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாச்சு பொய்ட்டே தா இருப்போ
ம் பைக்கு காரு அந்த மாரியா இதுல எப்டி ப்ரோ
பைக்லயு போயிருக்கு கார்லயு போயிருக்கு வேன்லயு போயிருக்கோ ட்ரெயின்லயு போயிருக்கோ
ஓகே ஓகே ஓகே நாங்களு அதேதா எப்பயுமே பசங்களோட போயிட்டே இருப்போ வருஷத்துக்கு எப்டியு ஒரு நாலஞ்சு ட்ரிப்பு போயிடுவோ
நாம கூட ஃப்ரோ எங்கயாச்சு சுத்திட்டே தா இருக்கு நீங்க போனதுலயே இஷ்டா ஏதாச்சு இருந்தது சொல்லுங்க
நா போனதுலயே நெறைய ட்ரிப் இருக்கு ஆ போன வருஷ குற்றால போனது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஆக்சன்னா குற்றால நா போனதில்ல நெறைய ட்ரிப்பு நா போயிருக்கே எனக்கு குற்றால நா போனதில்ல அந்த ட்ரிப்பு எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா திடீர்ன் பிளான் பண்ணி கெளம்புனோ
ஆமா
ட்ரெயின்ல ட்ரெயின்ல போறப்ப இந்த மாரி ரொம்ப கூட்ட அன்ரிசவுட்லதா போனோ ஃபர்ஸ்ட்டு மிட் நைட்ல நாங்க ட்ரெயின் ஏற மாரி இருந்துச்சு எங்களுக்கு ஏறி வெள்ளன்னா ஒரு நாலு அஞ் சு மணிக்கு நாலு மணிக்கு அங்க போயிடு எங்களுக்கு நாங்க ஒரு பதினொன்ர பன்னண்டு மணிக்கு ஏறுனோ நெனைங்கிறே பன்னெண்டா சரியான டைம் தெரியல பன்னண்டு மணிக்கிட்ட ஏறுனோ காலையில ஒரு நாலு மன்னிகிட்ட அங்க போயிடுச்சு அ தென்காசிக்கு
ம்
இப்ப அந்த மாரி அண்ரிசர்வ்ட்ல சரியான கூட்டமா இருந்துச்சு அப்பற அந்த டிக்கெட் செக்கரு ஆர் பி எப் ரயில்வே போலீஸ்ல்லா இப்ப பாதி பேர் அங்கட்டுங்கிட்டு கம்பார்ட்மெண்ட் மாத்தி விட்டாங்க அப்ப எங்களை வந்து அந்த டிசேபிள் ஆ எங்களயி எங்க ஃரெண்ட்ஸயு அந்த டிசேபிள்டு கோச் இருக்கு அங்க மாத் தி விட்டாங்க அந்த அந்த கோச்க்கு அங்க அவ்வளவுவா கூட்ட இல்ல
ஓகே ஓகே
அங்க போயிட்டு நைட்டு ஃபுல்லா சிரிச்சு ஃபன்னு பண்ணிட்டே இருந்தோம் ப்ரோ அ எ ஃப்ரெண்ட் ஒருத்த தூங்கிட்டே இருப்பா அவன அவன வச்சு ஃபன்னு பண்ட்டே இருந்தோ அவ நெறைய ஃபன் பண்ணி அவனை வம்புழுத்துக்கிட்டே இருந்தோ போட்டு அது தூக்கத்துல போய் ஒருத்தரை இடிச்சு பார்த்தாங்க அங்கன நல்லா திட்டுவாய்ங்க கெட்ட கெட்ட வார்த்தையில அவர போட்டு அவன போட்டு நல்லா திட்டி விட்டாரு மொத எல்லாருமே அவன ஒரு மாரி பாத்து ட்ருந்தாங்க அன்னைக்கு புல்லா அவன ஓட்டிட்ருந்தோ அது நல்லா இருந்ச்சு இன்னைக்கி வரைக்குமே அந்த ட்ரிப் பத்தி சொன்னா அதுதா சொல்லுவா
அதுக்கு முன்னாடி அவ எல்லாரையு ஒடிட்டிட்டே இருப்பா அவன யாருமே ஓட்ட முடியாது ஆ அதுக்கு முன்னாடி வந்து எப் எப்பயும்மே அவ எல்லோரையு ஒட்டுவா அவ எதுலயுமே மாட்ட மாட்டா தப்புச்சுடுவா எல்லாரு முன்னாடியு அப்டி திட்டு வாங்கிட்டான்னா அது ஒரு ஒரு மாரி பெரிய அசிங்கமா போயிடுச்ச அவனுக்கு தூக்குத்துல போய் அந்த திட்டனவர் வந்து அவருக்கு நாங்க ஒரு பேர் வச்சுட்டோ அவரு வந்து இவங்க மாமா அவர் வந்து தென்காசில இருந்து வராரு தென்காசி மாமான்னு சொல்லி அமைதியா இருக்கியா இல்ல தென்காசி மாமாகிட்ட பிடிச்சி குடுத் துருவோ அந்த மாரிலா பேசுவோ அவன வச்சு வம்பிலுக்கா ஆரம்பிச்சிட்டோ அதுக்கடுத்து அன்னைக்கு புல்லாவே அன்னைக்க புல்லா அவ வாயே தொறக்கல எதுமே ஏதாச்சு பேசனனா இத வச்சு நாங்க
குற்றாலம் போனும் ப்ரோ காலையில போனே ஃபஸ்ட் ரூம் தென்காசியில இறங்கணும் ஷேர் ஆட்டோ பிடிச்சு போயிட்டோ
ஆ ஓகே
இறங்குன்ன உடனே அங்க போய் ஒரு ரூம் எடுத்துட்டோம் சும்மா ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாயிக்கு ரூம் எடுத்துட்டோ ரூம் எடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சும்மா ரெஃப்ரேஷ் ஆயிட்டு ஆ ஏதாச்சு ரெஸ்ட் ரூம் போனோம்னா யூஸ் பண்ணிக்கலா மெயினா திங்ஸ் வைக்கிற காண்டி தா அந்த ரூம் எடுத்தோ ஒரே ஒருத்தர் மட்டும் கவர்ல போன் வச்சு கொண்டு வந்தா மிச்ச யாமே எல்லாரு போன் வச்சுட்டு வந்துட்டோ ஏதாச்சு ஒரு எமர்ஜென்சினா தேவைப்படுமன்னு சொல்ல எல்லாருமே போன் வச்சுட்டு வந்துட்டோ ஆ ஒரு ஃபோன் மட்டும் எடுத்துட்டோ எமர்ஜென்சிக்கு நேரா மெயின் ஃபால்ஸ்க்கு போயி டோம் அது நாலு மணிக்கே சரியான கூட்டம்
சேரி நீங்க போனே
இல்ல இல்ல மெயின் ஃபால்ஸ் மெயின் குற்றலாம் போயிட்டோ
ஆ சரி
மெயின் குற்றாலம் போயிட்டு அங்க போயி ஆ சரியான குளிரு கால்ல இருந்தாலும் விடல நாங்க உள்ள பூந்து அடிச்சு புடிச்சு உள்ள போயி குளிச்சிட்டு அப்படியே ஃபுல்லா ஒரு
முடிச்ச உடன
ச ஐஸ் மாதிரி இருந்துச்சு கால ஏழு மணி வேற குளிச்சோம் நல்லா
ஃப்ரெஷ் இருக்கும் அன்னைக்கு புல்லாவே
செம்மையா இருக்கு ஆமா அன்னைக்கு நல்லா குளிச்சாச்ச
ஒரு ஆறு ஏழு வாட்டி போயிருக்க
ம் ம் ம் ஓகே ப்ரோ எனக்கு அதா பர்ஸ்ட்ட் டைம் சூப்பர இருந்துச்சு வேற வேற நிறைய பால்ஸ் போயிருக்கே ஆனா கேரளால போய் திருப்பறுப்பு போயிருக்கே அந்த சைடு கன்னியாகுமரி சைடு அதுக்கடுத் இங்க சென்னை சைடு தடா பால்ஸ் போயிருக்கே
தடா வந்திருக்கீங்களா தடா பால்ஸ் அனுபவம் எப்படி இருக்கும்
அது சூப்பர்ரா இருந்துச்சு ப்ரோ ஆனா எனக்கு வந்து அது வந்து ஒரு பா ம்
அதா ப்ரோ ட்ரிப்புலே எப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க அடிக்கடி போவோ
ம்
ட்ரிப்புன்னு போன வருஷம் என்ன அச்சுனா கேரளா தா ட்ரிப் பிளான் பண்ணோ ஃபர்ஸ்ட் நாங்க வேன் பேசிட்டு போற மாதிரி அப்புறம் என்ன ஆச்சுன்னா அங்க வந்து கம்மியிட்டாங்க இப்படி இருவதுபேர் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பன்ரெண்டு பேர் தா வந்தாங்க நாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோ எங்க பிளான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து வாகம்மா இரண்டாவது நாள் ஆலப்புழா மூணாவது நாள் வர்கலா ஆப்படி ஆப்டி அங் இருந்து பஸ்ல போய் இதா எல்லா ஒரு எயிட்டில இருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தா பக்கத்துல பக்கத்துல தா
ம் ம் புரியுது புரியுது
சரி ரன்ட்டு கிளம்பிட்டோமா நாங்க ஒன் மந்த்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு டிக்கெட் போட்டு கரெக்டா போயட்டோ பண்ரெண்டு பேர் மதியம் ஒரு ரெண்டு மணி ட்ரெயின் ஏறி இருப்போம் விடியகால ஒரு நாலு மணி போய் சேரனும் போய் எறங்கி நாங்க அங்கிருந்து போறோ பஸ் புடிச்சு போறோ கரெக்டா ஒரு ஆறு ஏழு மணிக்கு போறோ சரியான கிளைமேட்டு மிஸ்ட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்களே ஆள் தெரிலா அந்தளவுக்கு மிஸ்ட்டு அது வந்து கொஞ்சோ பெரிய மலை வாட்டமானது எங்கன எறங்கனு ஆச்சி பஸ்ஸலருந்து போய் எறங்கணு ரூம் ஏற்கனவே கொஞ்சோ பேசிட்டு இருந்தோ நாங்க ஃபர்ஸ்ட்லே புக் பண்ட்டோ ஃபோன் பண்ணிட்டு
ஓகே
போயிட்டு என்ன ஆச்சுன்னா போய் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சேரி ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லா சுத்த போலான்னு பிளான் போட்டோ எங்களுக்கு தெரியாது அன்னைக்கு அங்க ரெட் அலார்ட் குடுத்துருக்காங்கனு
ஓ
செரியான ஏற்கனவே அது மல மல பெரிய மல, மல உச்சில இருக்கு மழை ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ஒன்பது மணிக்கு சரியரியான மழை எங்கயுமே ரூமு விட்டே வெளிய போ முடில
ம், ம், புரியுது புரியுது
கடைக்கு சாப்பிட போறதுக்கு கூட அந்த ரூமோட ஓனர்ருதா குடுத்தமிச்சாங்க கொடல்லா கூட
ஓ ஓ ஓ
ஒரு ஒரு நிமிஷ கூட நிக்கில பக்கத்துல மிஸ்ட்டு மழ காத்து எல்லா சேந்து அடிக்குது ஆனா அது ஒரு சரியான ஃபீல் ப்ரோ அது
அது ச அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு அப்டியே செமையா இருக்கு
மிஸ்
அந்த மாரி நேரத்துல அப்டியே சூடா ஒரு டீ கி குடிச்சோம்னா உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்க இருக்கா
ஆ டீயெல்லா சூப்பரா குடிப்ப ப்ரோ
எனக்கு எனக்கு அந்த மாரி கிளைமேட்டுக்கெல்லா நல்லா மழை பெய்ச்சு ஜில்ன்னு காத்தடிக்கிறப்ப அப்டியே டீ குடிச்சோம்னா அப்டியே செமையா இருக்கு
டீ மட்டுல்ல ப்ரோ அங்க ஹோட்டல்ல வந்து என்னாச்சுன்னா அங்கல்லா வந்து பரோட்டா இப்ப நம்ம பரோட்டா வாங்குறோம்னா நம்ம எடத்துல சேர்வா தராங்கல்ல
ஆமா
அங்க அப்டி இல்ல நம்ம தனியா கிரேவி காசு குடுத்து வாங்குனு
ஆ ஆமா ஆமா அங்க ஃபுல்லாமே அப்டிதா அந்த ஸ்டேட்டே அப்டிதா ஃபுல்லாவே
போய் சிக்கன் கிரேவி வாங்கி அந்த மழைக்கு காரமா இருந்துச்சு அந்த கிரேவி வேற வாங்கி சாப்ட்டோ ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஹோட்டல்லதா சாப்ட்டோ மூணு வேளையு போயி
ம் அது என்னமோ தெர்ல ந றையா இந்த மாரி டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து திடீர்னு ஒரு ஓட்டல் செட்டாயிடுச்சினா அப்டி டேஸ்ட்டு பட்டய கெளப்பிரு
அதுனால இல்ல ப்ரோ டேஸ்ட்டுனாலன்றதோட மழல்லா அங்க வேற எங்கேயுமே போ முடியாது எங்கேயுமே போ முடியாது எல்லா கடையு மூடிட்டாங்க
சேரி சேரி சேரி வேற ஆப்ஷனே இல்ல டேஸ்ட் இருக்கோ இல்லியோ இங்கேதா சாப்ட்டாவுணு
சேரி வந்த டிரிப் ஸ்பாயிலாயிடுச்சேன்னு என்ன பண்றது ரூம்லே பசங்க கூட ஜாலியா விளையாடிட்டு
ம் அதுவு என்ஜாய்மெண்ட்தா ஒரு வகைல ஆனா நம்ம பிளான் பண்ணி வந்தது வேற நடக்குது வேறன்றப்ப கொஞ்சோ டிசப்பாயிண்டா
ப்படியே போயிடுச்சு செரி வேற இன்னு ரெண்டு நாள்ல மழன்ற மாரி கேள்விப்பட்டோ செரி பக்கத்துலியு மழ பெய்யு ரெண்டு நாளு என்ன பண்ணோ பிளானு ஸ்பாயில் பண்ண முடியாது ரொம்ப நாள் பிளான் பண்ணி பண்ணோ சேரி என்னா பண்ணோ ஸ்பாயில் பண்ண கூடாதுனு கொடைக்கானல் போய்ட்லா வந்தது வந்துட்டோ கேரளால அங்க சுத்த முடியாதுன்னு நாங்க என்ன பண்னோ ஸ்டெயிட்டா மறுநாள் காலைல ஓர் அளவுக்கு தூரல் இருந்துச்சு இருந்தாலு ரொம்ப மழ இல்ல
வண்டில போயிர்ந்தீங்ளா எப்டி நீங்
இல்ல ஃப்ரோ அததா ட்ரெயின்ல போனோம் ஃப்ரோ பஸ்ல போயி அங்கங்க பஸ்லதா சுத்த முஞ்சுது
சேர் சேர் சே
அதோட அங்க அந்து குமிழி வந்து திண்டுக்கல் வந்து ஸ்டெயிட்டா கொடைக்கானல் போயிட்டோ கொடைக்கானல் போய் ஒரு ரெண் நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு
சேர் குமுளி வந்து திண்டுக்கல்ல இருந்தா கொடைக்கானல் போனூ அப்டி போன்னு அவசியமே இல்லியே ஃப்ரோ ஆனா நீங்க பஸு ரூட்டு தெரியாதனால அப்டி போயிர்க்கீங்க ஓ ஓகே ஓகே ரொம்ப பக்கோ குமுளில இருந்து நீங்க கொடைக்கானல் போனுனா இப்டியே ரொம்ப பக்கத்துலயே ரூட் இருக்கு உங்ளுக்கு
ஆமா ஃப்ரோ நாங்க தெரில அதுனாலயே யோசுச்சம்னா பண்ணோனா அதுக்காகவே வேன் ஃபஸ்ட்லயே பேசிட்டு வேன் எடுத்துட்டு போனோ ஆனா இப்பப்ப லாஸ்ட்டு ஒரு நாங்க போயே ஒரு கரெக்ட்டா ஒரு டுவொண்ட்டி டேஸ் தா இருக்கு
இப்ப நீங்க இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததே இருவது நாள் முன்னாடிதாஸ்
ஆனா இது வந்து போன வருஷம் போனது இந்த டைம்லயே மான்சூன்னு தெரியாது எங்களுக்கு இந்த வருஷோ வேன்ல இருவது பேரு போணோ
ஓகே ஓகே
மறக்கவே முடியாது சரியான என்ஜாய்மெண்ட்டு நாங்க எங்க போன வருஷோ பிளேன் போட்டமோ அந்த எடமே மூணாற் வாகமான் வர்கல்லா அப்டி இப்டி வந்து கன்னியாகுமர் ரி வந்து திருச்செந்தூர் வந்து எல்லா எடமும் ஃப்ரோ நம்ம எங்க நெனைக்குறமோ அங்க நிக்குறோ அங்கங்க டே
கடைசில மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போனீங்களா
கோவில் தாம் ஃப்ரோ மிஸ் ஆயிடுச்சு கடைக்சா போலான்னு மறுநாள் ஒரு டிரைவருக்கு ஒரு ஆர்டரு வந்துருக்கு
பேசுங்க ஏன்னா நறையா பேரு இந்த இந்த ட்ரிப்பெல்லா அப்டியே முடுச்சுட்டு மதுர போயிட்
இல்ல மதுர நாங்க ஏக்சுவலா சபரிமலைக்கு வருவோ வருஷ வருஷோ நாங்க ரெகுலராவே மதுரை மீனாட்சி அம்மங் கோயிலு திருச்செந்தூர் இதெல்லா எப்பமே டச் பண்றதா
ரைட் ரைட் ரைட் ஓகே ஓகே
என்ன சுத்தினே இருக்கனும் ஃப்ரோ அவ்வளதாம் ஃப்ரோ
சூ சேரி சேரி
நீங்களு கொஞ்சோ டிரேவலர்தா அங்கங்க சுத்துவிங்க போல
நாங்க வந்து இந்த மார்தா ட்ரெயின்ல நறையா வாட்டி போயிருக்கோ ட்ரெயின்ல போனதுல மறக்க முடியாதுன்னா இதுக்கு போனோ டிரேண்டரம் போனோ திருவாண்டரம் போயிட்டு அங்க பக்கத்துல நறையா சின்ன சின்ன இந்த மாரி ஊரு இது எல்லா இருக்கு ஹில் ஸ்டேஷனு அங்கெல்லாம் போனோ ம்ச் அங்க ஃபுல்லா பைக்கு ரெண்ட்டு எடுத்துட்டுதா போவோ அங்க போயிட்டு பைக் எடுத்துட்டு பைக்லயே சுத்துனோ தெரியாத ஊர்ல அந்த மாரி நறையா எடோ சுத்துறப்ப சூப் சூப்பரா இருஞ்சு ம்ச் வேற வேற லொக்கேஷனா பாத்தோ அங்க ஒரு பார்க் இருஞ்சு அங்க போனோ அப்புறோ இந்த பீச்சு போனோ கோவலம் பீச்சு ன்னு ஒன்னு இருக்கு திருவாண்ட்ரம்ல அங்க அங்க போனோ அந்த பீச்சு சூப்பரா இருஞ்சு உள்ள போய் நல்லா குளுச்சு கஃபன் பண்ணிட்டு இருந்தோ அங்க போயிட்டு அதுக்கப்பறோ அங்க இருந்து அப்டியே பஸ்ஸு புடுச்சு சு இது போனோ இந்த ஆலப்புலா போயி அங்க பேக் வாட்
ப்ரோ கோவளம்னா இந்த சிவன் இருப்பாரு அந்த எடமா அது வந்து ஆழிமலை ஆ ஆமாமா இல்ல மாத்தி சொல்லிட்டோய்
ஆ மாத்தி சொல்லிக்கிற அதா கோவளோ பீச்சு திருவாண்ட்ரம்லே இருக்கு அது வந்து ரொம்பஸ் சைலண்டான பீச்சுன் சொல்லுவாங்க ப்ரோ வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த செகண்டா தேர்டா எனமோ சொல்லுவாங்க ரொம்ப அமைதியான பீச்சு அங்க வந்து உங்களுக்கு சத்தமே கேக்காது பக்கத்துல இருக்கவங்க கத்தி பேசுனா கூட கேக் காது அது மாரி அமைதியா இருக்கு அந்த பீச்சே ரொம்ப அமைதியா இருக்கு அதே மாரி அல அலையு அதே மாரி தா ப்ரோ அல டம்மு டம்முனு அடிக்கும்ல மிச்ச பீச்ல சென்னை பக்கோலா நீங்க போனீங்கன்னா டம்மு டும்மு டம்மு டும்முனு அல அடிச்சுட்ருக்க சவ்ண்டு கேட்டே இருக்கு இங்க அல வந்து மூவ் ஆகுறது ரொம்ப ஸ்லோ அப்டியே அந்த காத்து பாத்த மாரி ரொம்ப மெல்லிசா இருக்கு ப்ரோ பீச்சே ஒரு மாரி அமைதியான பீச் சா இருக்கு அல போர்ஸாவே இருக்காது நல்லா மெதுவாக இருக்கு அல அதனால குளிக்கெல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ அப்டியே ஸ்மூத்தா வந்துட்டு போகு அல சல்லு சல்லுன்னு அடிச்சா ஒடம்பெல்லா மண்ணாயி
ஆமா ஆமா திருச்செந்தூர்லல்லா அப்டிதா இருக்கு சல்லுன்னு வரு அல
ஒடம்பே மண்ணாய்டு உங்களுக்கு ப்ராப்பரா குளிக்கவே முடியாது இது சூப்பரா இருக்கு குளிக்கிறதுக் நல்லா இருக்கு இந்த பீச்சு ஆனா இதுவுமே ரிஸ்கு தா எல்லா பீச்சுமே கொஞ்சோ ரிஸ் க்கு தா நல்லா நீச்சல் தெரிஞ்சாலுமே ஆ